உம் ஹலோ
ஆ கேட்குதுங்களா சிஸ்
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு சிஸ்டர் இனிமே தான் டீ இனிமேதா குடிக்கணு
ஓகே ஓகே நாங்க இப்பதா காஃபி குடிச்சுட்டு உக்காந்துருக்கோ
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் ஆ இந்த லீவ்ல எங்கயாச்சு போனீங்களா சிஸ்டர் வெளியில
வெளில த தஞ்சாவூருக்கு போனோ தஞ்சாவூர் பக்கம் ஆ வேளாங்கண்ணிக்கு போனோ
ஆ ஆ
கிருஷ்ணகிரி
சேரி சேரி சேரி சேரி ஹா
ம்ஹும் இந்த நாலு ஊருக்கு போயிட்டு வந்தோ நீங்க எங்க போனீங்க?
நா வந்து திருச்சிகு போனோ சிஸ்டர் அங்க அ அக்கா இருக்காங்க சோ அங்க போய்‌ கொஞ்ச நாள் லீவுல இருந்துட்டு வந்தோ இங்க எங்க ஊர்ல வந்து இந்த லீவ்ல வந்து திருவிழா வருமா அது னால பெரும்பாலு எங்யு‌ போல
ஓகே ஓகே ம்
அவுங்களு இங்க வந்துருவாங்க அதுனால எங்யும் போல ரொம்ப போல ம் ம் ஆமா சிஸ்டர்
வேற எதாவ்து பிளேஸுக்லா போயிருக்கீங்ளா டூரிஸ் ஸ்பாட் மாதிரி
ஆ
இந்த லீவுன் இல்ல பொதுவா கேக்குறே
ம் பொதுவா மைசூர் ஒரு தவ போனோ ஸ்கூல் படிக்கும் போது டுவ டூர் போனோ ஒரு தடவ
ஆ சேர் சேரி
ஆ அவ்வளோ ரொம்ப போனதில்ல வீட்லருந்து போனதில்ல அ ஃப்ரெண்ட்ஸா ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த காலேஜ் படிக்கிறப்போ அந்த மாரி பேயிருக்கோ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு தடவ கேரளா அந்த மாரி கூட்டு போனாங்க அங்க போனோ ஆ மித்தபடி பக்கத்ல தா சிஸ்டர் சும்மா மதுரை இந்த மாரி போயிருக்கோ மதுரை நிங் சொன்னமாரி தஞ்சாவூரு அ திருச்சி போனா தஞ்சாவூர் போயிட்டு வருவோ
சேர் சேரி ம் ஓகே ஓகே
மாரிதா போயிருக்கோ நாங்க
ம் அப்ப பெரிய கோயில்கெல்லா போயிருப்பீங்கள்ல
ஆ ஆமா சிஸ்டர் பேயிருக்கே ஆ நல்லாருக்குமே அங்க போனா சூப் பரா இருக்கு‌ நைட் டைம் போனா நல்லாருக்கு அ‌ அ
அ கூட்டொ அதிகமாருக்கு அங்க தஞ்சாவூர் ம்‌ ம் அது செமா கூட்டமா ஆயிடுச்சு‌ இப்பல்லா அங்க வேளாங்கண்ணி எல்லா எடத்லயுமே நல்ல கூட்டொ
ம் அதுவு இந்த லீவ் டைம்னால நறைய கூட்டொ எல்லாருமே இப்போ லீவுக்கு போயிர்றாங்களே சனி ஞாயிற் லீவுனா கூட எங்கயாச்சு போயிர்றாங்க
ஆ இந்த பெரிய கோயில்லா நார்மல் டேஸ்லயுமே கூட்டமாயிரு ச்சு இப்பல்லா ரொம்ப ஃபாரினர்ஸ் லா அதிகமா வர ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி பாத்துருக்கே நா போகும்போது அந்த மாரி பாத்துருக்கே முடியாத நல்ல கூட்டமா அதுக்கே பார்க்கிங் பிளேஸு அத்து இதுன்னு போட்டு நெறைய போலீஸ்லா அதிகமா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த பிளேஸ்லல்லா ரோட் கிராஸ் பண்றது அந்த மாரி ஆமா நெறைய பேர் வர ஆரமிச் டாங்க
அதே எல்லா எடத்துலய்மே ம் நா வேளாங்கண்ணி போனதில்ல எப்டி இரு க்குன் தெர்ல போனதி ல்ல கேள்விபட்ருக்கே நல்லாருக்குன்ட்டு ஆனா போனதில்ல எப்பயாச்சு ஒரு டைம் போனு
ம் போயிட்டு வாங்க நல்லாருக்கு பீச்சு தானே நல்லா இருக்கு ஆனா இப்பயு கூ ட்டோ மே மன்த்து அதிகமான கூட்டம்னு எ ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க சொன்னாங்க
சேரி சேரி ஆமா எல்லாரு போவாங்களே
ஆமா இந்த மே மன்த்து அதுவு ரொம்ப கூட்டமா இருந்ததுன் சொன்னாங்க அது மாரி எதோ கொடி ஏத்தறது எறக்கறது அந்த டைமிங்லு கூட்டோ இருக்கு அப்டின்னு சொல்லுவா ங்க மத்தபடி நம்ம போணுன்னா வீக்டேஸ்ல போலா அதனா கொஞ்சோ கூட்டோ கம்மியா இருக்கு
ஆமா
ஆ அதுவு ஸ்கூல் ஆரம்பிச்ட்டோனா வீக் டேஸ்னா இன்னு கொஞ்சோ ஓகேயா தா இருக்கு
ஆ இன்னு கொஞ்சோ ஃப்ரீ ஆயிடு எல்லா எடத்துலேயுமே இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்ளா இன்னு எல்லா எட த்திலியுமே கொஞ்சோ ஃப்ரீ ஆயிரு நாங்க இந் நாங்க இந்த மாரி கூட்டமா இருக்கும் போது ரொம்ப போமாட்டோ செரி லீவு டைம்னா ரொம்ப கூட்டமா இருக்கு நாங்க அந்த அடிக்கு ஒருக்க திருச்செந்தூர் அந்த சைடு கொஞ்ச போயிட்டு வருவோ நறையா
ஆ ம் ம் ம் ம்
அங்க போவோ அங்கயுமே இப்ப கூட்டம் ஆயிட்டே ரொம்ப
ஆ தெர்ட்டல அப்ப ஆ ஓகே ஓகே
அதனால ஸ்கூல் ஆரம்பிச்சா பகல போயிட்டு வந்தா அவ்வளவு கூட்டமா இருக்காது அங்க போயிருவோ இப்ப கொடைக்கா னலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு இந்த டைம்ல இந்த லீவ் லாஸ் ட்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலா
ம் நாங்க எப்போதுமே ஆனா ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடு ஒருத்தரவ ஆனா போயிட்டு தா வருவ இப்போ ஒரு மே மன்த்கில்லாம இருந்தாலு சீசனா போக மாட் டோ ஏதாவது ஒரு இதுக்கு கெளம்புவோ நல்லா இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு என்னை லீவா இருந்ததுன்னா அப்டியே கொஞ்சம் போயிட்டு வந்துருவோ போயிட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நல்லா இருக்கு மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவுங்கும்போது அங்க ஃப்ரைடே அந்த மாதிரி ஆஃப்டர்நூன் மேடா கெளம்பி அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு ண்டே அன்னைக்கு கரெக்டா ஒர்க்குக்கு வற மாதிரி வந்துருவோ நல்லா இருக்கு அங்க ஸ்டே பண்றது ரூம் எடுத்து ஸ்டே பண்றது அந்த மாதிரி அது இந்த வீடா இருக்கிறதே சேல்ஸ் பண்ணுவாங்க வீடு ரெண்ட்டல்க்குண்ணு அந்த மாதிரி இருக்கிறத ம் இது பண்ணுவாங்க
சேரி சேரி ஆ ஏதாச்சு சனிக்கெழம லீவுனா அந்த மாரி போயிட்டு வருவீங்க என்ன
ஆமா அந்த மாரி போயிட்டு வருவோ இல்ல கண்டினியூவா லீவ் வருது ஏதாவது ஒரு லீவ்ஸ் வரு து அப்டின்னு சொன்னா அந்த பூஜா லீவு லீவ்லா வருது அப்டின்னு சொன்னா அந்த டைமிங்ல எல்லாருமே வீட்ல ஃப்ரீயா இருக்கறோ ஃப்ரீயா இருந்தோம்னா இல்லாட்னா அதுவுமே எல்லாமே வீட்லயே இருக் கிற மாரி இருக்கு
ஆமா
ம்
ஆ எல்லாரு இருக்கும் போது தான போ முடியும் அப்பனாதா நல்லாவு இருக் கு எல்லாருக்கு லீவ் கடைக்கிறப்ப தா போ முடியு ஆ
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங்கிலும் லீவு இல்லாம போயிடும் வீட்டுலேயே ஆ அதா கொஞ்ச அத பாத்துட்டு அந்த டைமிங்ல எந்த டைமிங் சேட் அவுதோ அந்த மாதிரி எப்பாயாச்சும் பாத்துட்டு பாத்துட்டு ரெஸ்ஸுட் ட்டூ அது‌ வந்து தங்கிட்டு அப்டியே கொஞ்சம் ஜாலியா வருவோ
நாங்க ஞாயிற்றுக்கிழமனா இங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்கு இருக்கு அங்க போவோம் ஞாயிறுக்கிழம எல்லாரும் பேயிட்டு வருவோம் ஞாயிற்றுக்கிழம பெரும்பாலும் அம்மா அப்பா கெல்லா லீவா இருக்கும் சேரி அதனால சாயந்திரம் கொஞ்ச நேரம்
நா இப்பதா ஆசப்பட்டுக்கிட்டு இருக்கே பீச்சுக்கு நைட் டைமிங்ல போணும்ன்ட்டு
ஆமா சூப்பரா இருக்கும் சிஸ்டர் நைட் டைம்ல ஒரு நாள் போயி பாருங்க சூப்பரா இருக்கும்
நல்லா இருக்கும் அப்டின்ட்டு இப்பதா ஆச வந்திருக்கு அத எப்படியாச்சும் பாத்துக்கண்ணுனா
ஆமா இப்பயசு கண்டிப்பா போயிட்டு இருந்துங்க பகல்லல கூட அவ்வளவா நல்லா இருக்காது
ஆ வெயில இருந்த அதா அந்த கூலிங் ஒரு இது இருக்கும்ல ஆ காத்து அந்த இது இருக்கும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கதுனால ஒன் டைம் நைட்டு போயிட்டு வரனும் அப்படின்னு யோசிச்ச
ஆ நாங்க அப்படிதா ஞாயிற்றுக்கிழமனா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேல கல்ம்புவோம் நைட்டு வர ஒன் பது மணி எட்டற வரைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் தா வருவோ கொஞ்ச நேரம்தா இங்க இருந்து பக்கத்துலதா இருக்கு ஆ ஆமா கொஞ்சம் கூலிங்கா இருக்குமா நல்லாவும் இருக்கும் நிறைய பேர் வரவும் செய்வாங்க நைட் டைம்னா நிறையா கொஞ்ச
எனக்கு அந்த பாண்டிச்சேடி பீச் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு அங்க வந்து விளையாடலா மாட்டாங்க அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கு ஓ அந்த சேர் இதுலயே போட்டு வச்சிருப்பாங்க ஸ்டோன்ஸம் வச்சிருப்பாங்க அதுல போய் அப்படியே ரிலாக்ஸ போய் உக்காந்துட்டு கடலே பாத்துட்டு இருக்கிறது நல்லா இருந்துச்சு அது காத்த அடிக்கிறது அந்த அந்த கல்லுமே கொஞ்சம் ரொம்ப ஹீட்டல்லா இல்லாம அந்த நைட் டைமி்ல பார்க்கும்போது அது நல்லா அந்தச்சு கூலிங்கா இருக்கிறது அது நல்லா இருந்துச்சு கல்ல உட்காந்தா கூட ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு ஹீட்டே தெரியாத அளவுக்கு அந்த காத்து அந்த இது வந்து நல்லா இருந்துது நா திருவா ஒரே ஒரு தடவதா அந்த மாதிரி போயிருக்கே ஆனா வீட்டு ல உள்ளவங்களோட எ ஹஸ்பண்டோட போணும் அப்படிங்கற மாதிரெல்லாம் ஆச அவளவு தூரம் ஆனா போணும் அந்த மாதிரி இதுக்கு
பக்கத்துல பக்கத்துல உங்களுக்கு இருக்கும்ல ஏதாச்சு இருக்கும்ல பீச் ஏதாச்சு இருக்கும்ல
பக்கதுல பீச்சே இல்ல நா நா அதா சொல்லிடுக் எப்பயாச்சும் ஆமா அந்த மாதிரி பண்ணும்போது போயிட்டு எப்பயாச்சும் சார்டே சண்டே அந்த மாரி டைம் இது பண்ணிப்பயாச்சும் ஒருத்தரைக்கு போயிட்டு வரும் அப்படின்னு நினச்ச
ஆ ஆ ஆமா
நேத்தியும் முந்தா நாள் கூட சொல்லிட்டு இருந்தே பீச்சா வச்சு இருந்துச்சுன்னா அங்க கூட போய் ஈவினிங் டைம்ல உட்காந்துட்டு வேற டூரிஸ்ட்டே வேணா அது மட்டும் இருந்துச்சுனாலே போதும் ஒரு ரிலாக்ஸ் சா போய் உட்காந்துட்டு வரலா அப்ப அப்படின்னு ஆமா போனம் நா கொஞ்ச நல்லா இருக் கும் அப்படின்ட்டு உம்
ஆறு மணிக்கு போனனா ஒரு எட்டு மணி எட்டுர வரைக்கு கூட இருந்து ட்டு வரலா நல்லா இருக்கு நிறைய பேர் வரவும் செய்வாங்க இப்பல்லா நிறைய பேரு
ந
ம் அப்றோ
நீங்க சமைப்பீங்ளா நம்ளுக்கேன்டா அது ஒகே ஓகே
ஆ இப்பதா கொஞ்சொ கொஞ்சமா கத்துகிட் ருக்கே சமைக்கிறதுக்கு ஆஹ் நம்ம நான்வெஜ் ஐட்டோ அதுனா நல்லா சமைப்பே வெஜ்ஜு வந்து இன்னு சமை க்கல அவ்வளவா ரொம்ப தெரியாது ஆ இப்பல்லா கொஞ்சொ கொஞ்சோ பண்ணீட்ருக்கே அம்மா சொல்லி் குடுத்துட்ருக்காங்க இப்ப யூடியூப்மே பாத்து சமச்சீட்ருக்கே நீங்க நீங்க சமைப்பீங்கல்ல
நா சமைக்கிறே இப்பதா நானுமே கத்துக்கிட்டேனே வச்சுக்கலா பிஃபோர் மேரேஜ்லா தெரியாது ஆஃப்டரு மேரேஜு சமச்சி தானே ஆகணூங்குற கண்டிஷன்னால கொஞ்சொ கொஞ்சோ அப்டியே கொஞ்சமோ நா சமைக்க கத்துக்கிட்டே அப்டியே ஓடுது
சேரி சேரி
அ கொஞ்சோ மீடியமா சமைப்பே நல்லா சமைப்பேன்ட்லா இல்ல திடீர்னு நா ல்லா வந்துரு திடீனு ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துரு
அது எப்பவுமே கரெக்டா வராதே ஒரு டைம் நல்லா வந்துச்சினா அடுத்த டைம் கொஞ்சோ நல்லா வராது
ஆமா அதனால அது அப்டியே போகுது ஆ சம நீ சாப்டுக்கோங்கனா
ஆ ஆ சேரி சேரி நா வந்து வீட்ல இருக்றனால ஏதாச்சு அம்மா அப்பா எங்கயாச்சு போயிட்டு வந்தாங்கனா அவங்களுக்கு சமை க்றது அப்டிதா ஆரம்பிச்சது சேரி அப்டியே இப்ப கொஞ்ச கொஞ்சோ எனக்குரு இந்த சாம்பார் ரசம்லா வைக்க தெரியாது நான்வெஜ்ஜில கொஞ்சோ வப்பே
ஆ செர் சேர் சேரி
டு எனக்கு வைக்க தெரியாது சாம்பாரு ரசம்லா எனக்கு வைக்க தெரியாது மத்தபடி ஸ்நேக்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சு வந்து எனக் கொஞ்சோ செய்ய ரொம்ப பிடிக்கூ ஏதாச்சு ஈவினிங்ல ஏதாச்சுஸ் நேக்ஸ் ஐட்டம் மாரி செய்வ நானு அதா அதா இப்ப பாக்கோமே சமூக வலைதளத்ல நெறையா வருது அ போட்றாங்களே அத பாத்து அப்டியே சமச்சதுதா ம்
பரவாயில்ல நாளாய் நா சமைக்கும் போது அந்த இதுல்லா இருந்ததில்லையா நா அது அப் டியே யாரா கேட்டு இது பண்ணி அப்டியேதா சமச்சி சமச்சி இப்ப கொஞ்சோ பரவால்ல இப்பவுமே ஆனா பாத்துருவே யூடியூப்ல என்ன வருது என்னாய் வந்து கொஞ்சோ பாத்துட்டு பாத்துட்டுதா சம
ஆமா யூடியூப் இருக்குறனால இப்ப எல்லாருமே நல்லா சமைக்கிறோ இல்லனா தெரியாது இல்லனா தெரியாது
கஷ்டோ அதில நெறைய வெரைட்டீஸும் போடுறதுனால கொஞ்சோ ஓகேயா இருக்ற மாரி இருக்கு
ஆமா ஆமா சிஸ்டர்
சேரி சிஸ்
ரிங்க சிஸ்டர் அடுத்த இதுல பாக்கலா
அ ஓகே சிஸ்டர் ஓ
ஆ சேரிங்க சிஸ்டர் ஆ பாய் சிஸ்டர்